ஹலோ கேக்குதாடி
ஆ கேக்குது டி ஏ அது போய்ச்சா அங்கயே
ஆமா
ம் வேல இருந்திருக்கு அது கு
அந்த பெனாசிர்லா என்னா பண்துங்க
எதுக்கு அங்க அவங் கோயம்புத்தூர்ல இருக்காங்க
ஏ ஏர்வாடில இல்லையா இப்போ
ஆ அவுங்க அவுங்க வீட்டுக்கார் கோயம்பத்தூர்ல கூட்டிட்டு போய் தனியா வீடு புடிச்சு வச்ட்டாங்
அப்டியா அந்த பிரச்சன நாலையா
ஆமா ஆமா இங்க இருந்தா திரும்ப ஏதாவது பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு கோயம்பத்தூர் கூட்டிட்டு போய் அங்கேயே வச்சுக்கிட்டாரு
அங்கேதா அவரு வேல பாக்குறாரா
ஆமா அவரு அங்கேதா வேல பாக்குறாரு
சேரி செரி அ
அதோட இவன கூட பக்காமா போயிருந்த அப்டின்னு சொல்லிட்டு அங்கேயே கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாரு
ஆமா ஆமா ம் ம்
ம் அவங்க அம்மா வெச்சு பாக்க மாட்டேன் சொல்லிச் டு இந்த பிள்ள இப்டி பண்ணிக்கிட்டு இருக்கு திரும்ப ஏதாவது ஒண்ணுனா ஏன்ட்ட தானா வந்து கேப்பியே
ஆ ஆ
அப்டின்டு அவங்க அம்மா வச்சு பாக்க மாட்டே சொல்
ஆமா இப்படிப்பட்ட பிள்ளைன்னா எப்டி வச்சு பாக்க முடியு அது அவங்க அம்மா பேச்சயே கேக்க மாட்டேக்குது அது அவங்க அம்மா பேச்சே கேக்க மாட்டேக் குது அதா அவங்களையு கூப்ட்டுச்சாகு
ஆமா அது எங்கலையு கூப்ட்டுச்சு கோயம்புத்தூர் வாங்க ஊடிக்கு உ கோ யம்த்தூற்கு உட்டிக்கு காம நேர தானா போறதுக்கு மா
ஆ கேக்குதுடி சொல்லு
காம நேரதான அங்க்ட்டு ஊட்டிக்கு போறதுக்
ம் போயிட்டு வரே வேந்தான
இந்தேனா இந்த காலோட எங்குட்டு
ஆ ஆமா ஆமா ஆ
அதோட கால்ல புண்ணு ஆறட்டு பாப்போ அப்டின்னு சொல்லி இருக்கே என்ன செய்யும்போது
சேரி டீ
நீனு அண்ணன்னு போனீலா எங்யாது
எங்கேயு போல
ஏன்டி போ வேண்டியது தான வீட்டுக்குள்ளே கெடந்
எங்க இங்க வந்த வீட்டுக்குள்ளேயேதா கேடக்கனு எங்க போ முடியாது
சும்மா நா இங்க இருக்கல்லதான மெட்ராஸ் போனா அங்கே
அதே அதே அதெல்லா பேச்சுக்குதா எங்கே போ முடியாது வீட்டுக்குள்ளயேதா கெடக்கணு எப்பய்யாச்சு வேணா போலா வெளில அவ்ளோதா
அதுவு காசு வேணு போல அங்கன்னா வெளியில
ஆமா ஆமா அத நீ மாளுக்குனா போனா ஒண்ணு வாங்க என்னால முடியாது தானா சுத்தி பாத்துட்டு வரலா போயி ஆ அவளோ தா
அப்படி என்னங்க நாங்கள் என்ன செய்தது
அதய நல்லா காசு வெச்சிருக்கறதுங்க வாங்குங்க வாங்கலாண்டி இந்த ஒரு செருப்பே மாமா செருப்வாங்குனாங்க கால் வலிக்குன்னு சொல்ட்டு நல்லா இருந் ச்சா அந்த செருப்பே ஐநூறு ரூபா ஒரு செருப்பே
ஆத்தாடி ஐநூறு ரூபாயா
ம் பாக்க நல்ல லுக்கா இருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கு அதனால அந்த ரேட்டு அங்க போய் மால்லனா போய் பாத் தா ஹேண்ட்பேக்னா பத்தாயிரோ பதினஞ்சாயிரோனு வெச்சிருப்பானுங்க
பத்தாயிரோ பதினஞ்சாயிரத்துக்குமா இருக்
அதெல்லா இருக்கு எவ்ளோ ரேட்டுக்கு இருக்கு அம்பதாயிரத்துக்கே ஹேண்பேக் இருக்கு பத்தாயிரரூபாய்க் இருக்காதா அடி அடியே
ம் ம் வாங்கிருந்தமுனா தெரியு
என்னது
முன்ன பின்னா வாங்கியிருந்தோம்னா நம்மளுகு தெரியு
பேசனுனா பேசனுனா அந்த லேடி வருதுல
ஏ லூசர்
நா இவ்ளோ நேரோ மெசேஜ் பண்ணி கால் வேற பண்ணே அது எடுக்கல காலிங்தா வந்துச்சு அதுக்கு ரிங்கிங் வரல இப்போ வந்து மெசேஜ் பண்றாங்க
க்கும் என்னட்டு இப்போ பண்ணுங்கன்டா
ம்
நீ என்ன சொன்னே
பேசி இருக்கேன்னு சொல்லிட்டு வரே இரு
சேரி சொல்லிட்டு வா
அலோ சொல்லுடி
சொல்லிட்டியா
ஆ ஒரு அஞ்சு ம்ஷோ வெயிட் பண்ணுங்கனு சொல்லிட்டு வந்துருக்கே
என்ன சொல்ச்சு
ஏனின்னு போட்டுருப்பாங்க தெர்ல நா வந்துட்டே சொல்லிட்டு
ம்
சேரி டி வேற வேறென்னே
வேற என்னடி பெயனக்ஸ் நைட்டுக்கு காலைல வச்சு இட்லி கட காலைலே வச்சுருவோ
ம்ம் ம் அண்ணனுக்கு காலைல வச்ச இட்லிய வச்சு வேலைய முடிச்சுவிட்ரறதா அதுக்கு இட்லி உப்மா மாரியாச்சு செய்யணு தான
அது எப்டி செய்ய
இது அது நல்லா இருக்கு நீ இந்த மாரி செஞ்சு பாரே கடுகு போட்டு காஞ்ச மொளகா போட்டு நெறைய வெங்காய போடணு அதுக்கு நெறையா வெங்காய போட்டு நல்லா வதக்கி அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போ போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்ல அப்பம்போது இட்லிய வந்து ஒடச்சு உதிரி உதிரியா உதுத்துவுட்டு அப்டியே நல்லா கிண்டி உட்டு சுட சுட எறக்கி சாப்ட்டீங்கனா சூப்பரா இருக்கு
வேற ஒன்னுமே இந்த பொடின்னா எதுவு போடக்கூடாதுல
பொடினா எதுவு போடத்தேவல்ல இட்லிப் பொடி போட்டா நல்லாதா இருக்கு ஆனா நாங்க அதெல்லா போட மாட்டோ சும்மா இப்டிதா செய்வோ இதுவே நல்லாதா இருக்கு அந்த வெங்காயத்தோட சேத்து சாப்டம் போது ஆ நெறையா வெங்காய போடணு அப்பதா நல்லாருக்கு
நீங்க செய்வீங்களா
தேவ என்னைக்காது ஒரு நா இட்லி அவிச்சு மிஞ்சிர்ச்சுனா காலைல ஒங்க அண்ண அப்டிதா செஞ்சு கேப்பாங்க இட்லி உப்மா மாதிரி வெறு மஞ்சத்தூளு உப்பு மட்டுந்தாங்க காஞ்ச மொளகா அவளதா
ம் மொளகா பொடி கூட போட கூடாதா
கல்ல பருப்பு ஆஹ மொளகா பொடிலா போட அதுக்கு பதிலா தான காஞ்ச மொளகா போட்றோ கடைலே கட்லப் பருப்பு உப்பு காஞ்ச மொளகா வெங்காய உப்பு மொளாப் மொளகாப்படி இல்ல மஞ்சத்தூளு அவளதா
எத்தன இட்லில பண்ணுவீங் நீங்க
எத்தன இட்லி இருக்கோ அத்தன இட்லில ஒங்களுக்குனா ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி போதுன் நெனைக்கிறே ஒங்க ரெண்டு பேத்துக்கு
அதுவே நெறையா வருமா
நெறையா வரு ஆமா வெங்காயம் நெறைய வெங்காய போட்றோல்ல அதனால குவான்டிட்டி ஒனக்கு நெறையா தா வரு
ஆஹ
நீ செய்யும் போது ம்
இப்டி இந்த மாரி இருந்து எதாது முட்ட ஊத்துவியலோ
த்த மாட்டே முட்ட ஊத்துனா நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறே
ம்
ம் சேரி
இந்த மார் செஞ்சு குட்த்தம்னாம்
ஆ
இந்த மார் செஞ்சு குட்த்தோம் தான்
ம்
கொழம்பு
ஆ ஆ ஓ அதுக் கொழம்பு வேறையா
ஏ ம் நா அன்னைக்கு ஒன்னு அப்டிதா செஞ்சே சப்பாத்தி இருந்ச்சா அதோட அத என்ன செஞ்சே சின்ன சின்னதா பிச்சு போட்டு தக்காளி வெங்காய போட்டு முட் ட கொத்தி ஊத்தி கிண்டுன அன்னைக்கே ஸ்கூலு அப்டின்ட்டான்
தா வெறு சாப்பாட்டி வச்சு
அதனால வேல இல்லாம அத போட்டு நா செய்றே
அதா ஹாண்ட்ரைடிங் ம் ம் ம்
இன்னு செஞ்சு குடுக்கலாமா ம்
சேரி
அது செரி
இப்பதா
இப்பதா
அதுல
மாமிக்கி பேசினியா
ம் காலைல அடிச்சே அப்றோமாட்டிக்க அடிக்கணு நேத்து அந்த துணிய துவச்சு போட்டுட்டு இருக்கேனு சொல்ச்சு து நெறைய துணி சேந்து போய் கிடக்கு துவச்சு போறேன்ட்டு ம் அட அப்பறமாட்டிக்க அடிக்கிறே வச்சுட்டே
ஒரு ஆள் தானே இருக்கு அப்பப்ப தோச்சுட வேண்டியதனே
இந்த இப்ப முடியாம இருச்சுல அதோட அங்க வேற போய்டுச்சு புதுஅளசிக்கி வேற அதோட தொவைக்காம போ ட நெறைய சேந்துருச்சு போல அத துவச்சுப் போட்டுட்ருக்கேனு சொல்லிட்டு இருந் நேத்து நாட்டுகாளோ சாய்ங்காளோ வண்டாங்க போல
செரி செரி ம்
திண்டே இரு வேற
என்ன ஸ்பெஷல் பிரியாணியாமா
வேற என்னாடி
பிரியாணியா குடுத்துக்காங்க காலிய்டு அவ்ளோதா நீ
ஆமா அன்னைக்கு ஆக்குனாங்களா என் போனனைக்கா மறுநாளானு தெர்ல பாத்துச்சு நிம்மதியா
ம்
டாங்
ம்
வேற சொல்லு
வேறென்ன
இந்தா இருக்கேமே ஓ மாமியார் வந்துச்சா
வரல
ம்
இங்க என்ன செய்வாக
இந்தா அந்த ரூம்ல படுத்து கெடக்கா
செர்ச் செரி கேக்குமா என் யார்ட்ட போன் பேசுவனு
இல்ல கேட்ட ஃப்ரெண்டுட்டனு சொல்லுவே இல்லனா உன்ட உன்ட பேசுனா உன்டனு சொல்வே பர்வீன்ட பேசுனா ஃப்ரெண்டுட்டனு சொல்வே
ம் ஆ கேக்குமா
வேற ஒன்னு கேக்காது
ம்
ம் ம் சேர்
அதாவது கேக்குதே
என்னது
அதாவது கேக்குதே
ஆஹ
இங்க உள்ளது என்ன பேசுற ஏது பேசுன அப்டியே கேட்டுட்டே உக்காந்
பக்கத்திலேயே உக்காந்து இருப்பாகலா ம் ம் அப்பனா உக்காந்தான பாக்குரா பேச வராது ஆ ம் அப்பனா என்ன எனக்குனா பேசவே வராது
ஆமா அப்றோ அடிக்குறேனு வச்சிட்டு போய்டுவே நானு
பக்கத்துல ஆ என்ன இருந்தாலுமே ஒரு மாரி பிரைவேட்டா பேசத் தோணாத்
நம்ம சும்மா ஜாலிக்கு கிண்டலுக்கு இந்த மாரி பேசுவோ
ஆமா ஆமா
ம்
வாரம் வாரம் போயி தா இப்ப அண்ண நீங்க
ஆமா இந்த வாரம் மீட்டோட கால் வலிக்குது
ம்
வேணா நீ போயிரு
சேரி சேரிங்க ப்ரோ
உம்
சரி வைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு
சேரிங்க சுதா அங்கயாச்சும் பேசு அப்புறமா ஒரு ஏழு மணிக்குள்ள
சேரி சேரி ஆஹ் சேரி சுதா